ஹலோ ம் நல்லாருக்கேங்கா நீங்க எப்புட்ருக்கீங்க த்த ஆ இது நகைக்கு வட்டி கட்டலானு முத்தூட் ஃபினான்ஸ் வந்துருக்கேங்கா மன்ச்சுட்டாங்க இப்ப எனக்கு பேரு ஏரும்மாங்கா இன்னோ ஒரு டாஸ்க்கு இப்போ நீங்க ஃபோன் பேசுனனால சேரி சேரி சேரிங்கக்கா
அப்ப நீங்க ஒர்க்குல இருக்கீங்ளா
ஒர்க்குள் கொஞ்ச ஒர்க் தாங்கா ம் சொல்லுங்க
ம் ஜீபே ஃபோன்பே இந்த மாரிலா வந்துருக்குல்ல
ஆ
அத பத்தி என்ன நெனக்கிறீங்க அதனுடைய அது உங்களுக்கு எப்புடி இருக்கு பெனிஃபிட்டா ட்ராபேக்கா ஆ
பெனிஃபிட் தாங்கா ட்ராபேக்குனு எதுவு இல்ல
ஓகே
உங்களுக்கு எதாது ட்ராபேக் இருக்குங்களா உங்களுக்கு எதாது ட்ராபேக் இருக்குங்களா
ஆ எங்களுக்கு நா அந்த மாரி ஜி பே ஃபோன் பே யூஸ் பண்றது கெடயாது சார் தா யூஸ் பண்ணுவாரு இருந்தாலு உங்களுக் கு அது எந்த மாரி யூஸ் ஆகுது அந்த மாரின்ஞ்சொல்லிட்
எல்லாத்துக்குமே அதாங்கா யூஸ் ஆது இப்ப அது இல்லன்னா இப்பல்லா வேலயே இல்லங்கா
ம் அப்போ நா என்ன நெனக்கிறனா ஜி பே ஃபோன் பே இந்த மாரி இருக்குறதுனால போன்ல அக்கௌண்ட்லயே அமௌண்ட் வச் வச்சுக்கிறோமா வேணுங்கிற எடத்துல யூஸ் பண்ணிக்கிறோ நல்ல விஷயொந்தா
ஆ
இருந்தாலுமே அது வந்து அப்டி இருக் இருக்குதுனால சீக்கிரமா டக்குனு அமௌண்ட் டிரான்சாக்ஷ்ன் ஆயிருது சீக்கிரமா செலவாயிடுது சிக்கனமா இருக்க முடியறதில்ல அப்டிங்கிற மாரி ஏனா நம்ம அமௌண்ட் வீட்ல கையில வெச்சிருந்தோம் வீட்ல இருந்துச்சுனா அத எடுத்து அந்த மணி எடுத்து த்து செலவு பண்றக்கு கொஞ்ச யோசன பண்ணுவோ
ஆமா ஆமாங்கா ம்
இனி கொஞ்சொ இருக்கு
ஆமாங்கா
கொஞ்சொ மிச்ச புடுச்சு கொஞ்சொ இவ்ளோ செலவு பண்ண வேண்டா அதுக்கு குடுக்க வேண்டா அப்டிங்கற மாரி தோணு இதுவே நம்ம வெளிய போறோ அப்டினா கைல கேஷ் எடுத்துட்டு போறதுல கார்ட் ஜீப் பே இந்த மாரி போன் பண் பண்றதுனால சீக்கிரமா டிரான்சாக்ஷ்ன் முடிஞ்சது செலவாயிடுது
ஆ
ம் இதுலயு நம்ம கையில வச்சிருந்தோம்னா கொஞ்சொ சிக்கனொ புடுச்சு செலவு பண்ணுவோ
கரெக்டு தாங்க்கா ஆ
இது வந்து ஜி பே ஃபோன் பே அப்டினா டக்குனு எடுத்து இந்த பொருள் தான பே பண்ணிட்லா இருக்குல அப்டினு பே பண்ணிட்டு போய்ட்டே இருப்போ
அது ஒன்னு ஆப்புலே போகாது அக்கௌண்ட்ல கையில காசு இல்லாம அக்கௌண்ட்ல இருக்குனே
ம் ம் அக்கௌண்ட்ல இருக்குனு சொல்லி சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டு போறோ அத பொறுத்த வர்க்கு என்ன பொறுத்த வரைக்கு கொஞ்சொ ஆ என்ன சொல்றது அந்த மாரி இருந்தா அதிகோ செலவாகுது அப்டிங்கிற மாரி நா நெனைக்கிற அந்த மாரிதா உங்ககிட்ட கேட்டே உங்களுக்கு எந்த மாரி இர்க்
ஆ அதா அதா ஈஸிதாங்க்கா இப்ப நீங்க இப்ப இந்த மாரி இந்த ப அந்த அக் இப்பே பேசுனிங்கல இதுல அமௌண்ட் வேனா அப்ப ஜி பே பண்து வேனுங்க்கா
ஆ ஆ ஆ ஓகே அததா ம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க நாளைக்கி என்னப் பண்ண போறீங்க நாளைக்கி என்ன கிளாஸ் இருக்கு
கிளாஸ்லா இல்லேங்க்கா நாளைக்கி டெஸ்ட்தா ஃபுல்லா
டெஸ்ட்டு தானுங்களா
ஆ அங்க ஒர்க் பாக்கறதுனால இங்க ஒரு நாலு நாள் கொஞ்ச ஃப்ரீயா இருக்களாந்தா வந்தே
ஓகே ஓகே ஓகே ஓ நாலு நாளைக்கி லீவுங்ளா
ஆ ஆமாங்க்கா
நாளைக்கி ஆ என்னடே ந இன்னைக்கி டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சட்டர்டே சண்டே ஃபைடேஸ் லீவ்தா அப்போ
ஆ ஆமாங்க்கா அது அன் சாட்டடே கெளம்பிருவே
ஓகே சாட்டடே ஊருக்கு கிளம்பிருவீங்களா ஓகே ஓகே ஓகே நல்ல விஷயந்தா அ காலேஜுக்கு ஜாய்ன் பண்ணனும்
காலேஜ் ஜாய்ன் பண்ணறேங்கா நம் முன்னாடியே நம்ம பேசுனோதாங்கா
ஆ ஓகே ஓகே ஆமா லாஸ்ட் கால்ல பேசனும் இல்லங்க ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே அ இப்ப என்ன சாப்பிட்டீங்க இப்ப என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க
இ தோச
தோசங்களா
நீங்க
நானு சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டோம் இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல குட்டி பசங்க வந்துருவாங்க டைம் வேற ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு
ஓ ஓகே அப்ப ஃபைவ் மினிட்ஸில க இது கட் பண்ணிருவீங்களா
ஆ ஃபைவ் மினிட்ஸ்ல எப்படியோ வர்துக்குள்ளேயே பேசிட்டா ஓகே
ஓகே ஓகோங்க கா
ஆ த்ரீ டுவெண்டி இந்த மணி இந்த டைமுகு வந்துருவாங்க அப்ப நைட் என்ன டின்னர்
து நைட்டு தான்டா தெரியும் அம்மா சமைப்பாங்க அப்படி ஆ சமைப்பாங்ககா
அம்மா சமைக்கிறது புடிக்குமா வீட்ல
ஆ அமாக்கா அம்மாவும் சமைக்கிறது பிடிக்கும்னு தான் நான் லீவுக்கே வந்தேன் இல்லான லீவ் தான் இன்னு ரெண்டு நாளு வேல செஞ்சுட்டே வந்திருப்பேன்
ம் ம் அம்மா சமைக்கறது புடிக்காம இருக்குமா யாருக்காவது
அதான் அதான்கா அத்தில்லாம அந்த சாப்பாடுல நமக்கு செட் ஆவாதுங்ககா
ம் ம் ம் செட் ஆகாது அந்த சாப்பாடுல்லாம் செட் ஆ ம் அம்மான நல்லா டேஸ்ட்டியா சமைச்சு குடு ப்பாங்க ஊட்டி விடுவாங்க பசங்களுக்கெல்லாம் ரெண்டு வாய் சேத்தி போகும் அப்ப லீவுல எல்லாம் வந்தோம்னா அம்மா நம்மளுக்கு புடிச்சதா செஞ்சு குடுப்பாங்க வெரைட்டிஸ்
அதேதான் அதேதான் நமக்கு கொஞ்சம் இங்க மரியாதையும் கொஞ்சம் சேத்து கிடைக்கும்
மரியாதையும் சேத்து கிடைக்கும் நல்ல கவனிச்சுக்குவாங்கல்ல இல்ல பையன் இல்லைங்களா நீங்க அதனால அ நம்ம பையன் அப்படிங்கற என்ன அம்மனா அம்மனாவே அவங்களுக்கு இல்லன்னாலும் பரவாயில்ல நம்ம பசங்க நல்லா இருக்கு னு சொல்லி செஞ்சு குடுப்பாங்க
ஆமாங்க்கா
ம் ரொம்ப என்ன சொல்றது அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அம்மா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்தையும் பாத்து பாத்து ஆமா அது வேண ரொம்ப முக்கியமான விஷ அப்பா இல்லன்னா கூட சம் ச அப்படி இல்ல இருந்தாலும் அப்பா இல்லன்னா கூட சமாளிச்சுக்கலாம் அம்மா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது
ஆமாங்க்கா
என்ன சொல்றது அ அ இந்த உலகத்திலேயே ரொம்ப நம்மளுடைய கஷ்ட சத்தத்தையும் அ நம்மளுக்கு புடிச்ச விஷயத்தையும் செய்ற ஒரே ஒரு ஜீவன் அம்மா மட்டும் தா
ஆமாக்கா நம்ம இப்ப இங்க எதாவ் வெளிய போய் எதாவ் கஷ்டம் பட்டு வந்ட்டனா ஃபேஸ்ஸ பாத்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க என்னா என்னாச்சின்ட்டு அ
என்னாச்சு ஃபேஸ்ஷு டல்லா இருக்கு
வேற யாரலையுமே கண்டுபிடிக்க முடியாது கேட்கவும் முடியாது
ம் கேட்கவும் முடியாது எதுமே பண்ண முடியாது இந்த ஃபேஸ்னுடைய ரியாக்சன் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா மத்தவங்கனால அப்டி பாக் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது தாராளமா முடியாது
ஆமாமா
அம்மானாவே ஸ்பெஷல் தா கொஞ்சோ ஆ அம்மா மெனு என்ன நல்லா சமைப்பாங்க அப்டி பிரியாணி நல்லா சமைப்பாங்ளா
ம்
ம் பிரியாணி அப்புறோ பாப்பாங்களுக்குலா என்ன பிடிக்கும்
பாப்பாங்களுக்கு வந்து அவங்களும் அதே தா பு அதே தா இல்ல சாம்பார் வச்சா சாப்புடுவாங்க
ஆ
உங்கக்கா ஆ எனக்கும் அப்டிதான்கா அது டேஸ்டா இருக்குன்க்கா பருப்பு சாம்பார் தயிரு வட அது எப்பமே தெர்ல நல்லா இருக்கும்
பருப்புன்னா பசங்க எங்க பசங்களும் இருக்காங்கனா பருப்புன்னா அம்மா என்ன செஞ்சிரு க்கா பருப்பு சாமி அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்டின் சாப்டுவாங்க இதே பருப் பு இல்ல அப்டின்னா இன்னிக்கு பருப்பு இல்லயா எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்டின் சொல்லிட் போங்க குட்டி பசங்களா இருந்தாலுமே அதாவ்து பருப்ப விரும்பி சாப்றாங்க அவங்க
அவங்கள் தெரிஞ்சிருக்கு இதுன்னா அம்மா செஞ்சா இது நல்லா இருக்கும் கொஞ்சனா நல்லா இல்ல
இது வெஜிடேபிள்ஸ் எல்லா தனியா ஆ பாக்கெட்ல லன்ச் பண்ணி போ போட்டு குடுத்தா என்ன பண்றாங்கன்னா தனியா கூல்கு அனுப்புறது அப்டியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருது
ம்
சாப்பறதே இல்ல அதான் அப்டியே கப்புல அப்டியே ரிட்டன் வருது
அவுங்க மிஸ்ஸூ கிட்ட சொல்லாலாம்க்கா சாப்ட வச்சிருங்கனு சாப்ட
ஆ அதனால நா என்ன பண்றன்னா சாப்பாடையும் அந்த வெஜிடபிள்ஸ்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்ல அத போட்டு குடுத்துருவ அதனால என்ன பண்ணனும் சாப்ட்டு தான ஆகணும் பசிக்கும்ல மதியான எல்லா ப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்கல்ல அவங்கள சாப்றாங்க நாமளும் சாப்புலா அப்டிங்கற என்னோ வந்துரும்
ஆமா ஆமா
இப்போ அதனால் இப்போ ஆட்டோமேட்டிக்கா சாப்ட்டு வறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாரி தெர்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்டிங்கறனால தெர்ல இப்ப போவ போக நானு எல்லா கத்துக்கிட்டனா இப்டி பண்ணா சாப்டுவாங்களோ அப்டின்னு அப்டி மிக்ஸ் பண்ணி குடுத்தா அது எதுவா இருந்தாளு புடிக்கா சாப்பாட இருந்தாலும் சாப்ட்டு வந்துறாங்க மத்தியானோ பிரச்சன இல்ல ஆனா வீட்டுக்கு வந்தா காய் சாப் ப்புறதுல்ல வீட்டுக்கு வந்தா காயே போகாது சாம்பாரு சாம்பாரு டெய்லி சாம்பார் வெச்சு குடுத்தாலுமே சாப்ட்டுக்குவாங்க
ஆ
ம் பசங்களுக்கன்னா சா இட்லி புடிக்கறதில்ல உங்களுக்கெல்லா இட்லி புடிக்குமா ஆ அது ஏ எல்லா பசங்களு அப்டிதா தோச அம்மா தோச இருக்கா நைட்டு தோச ஊத்தி தர முடியுமா அப்டின்னு கேப்பாங்க எங்க வீட்டுல நா என்ன தவர எல்லாருமே தோசதா சாப்புடுவாங்க மூணு பேரு எனக்கு இட்லி தா பிடிக்கு ஆ சாருக்கு பசங்க எல்லாத்துக்குமே தோச தா புடிக்கு
சேரி சரிங்கக்கா எல்லார் வீட்லயுமே வந்து பாவக்கா கொழம்பு வெச்சா யாருக்குமே புடிக்காது
பாவக்கானவே கண்லயே பாக்க கூடாது
ஆஹா அதா எங்க வீட்ல யாருமே சாப்புட மாட்டாங்க
யாருமே சாப்புடமாட்டாங்க அத ஏ கேக்கறீங்க ஹாரன் அடி கிது வண்டி வந்துருச்சு நெக்ஸ்ட் கால்ல பேச் லா ஓகே தேங்க்யூ
ம் ஓக்கேங்க்கா
டு மினிட்ஸ் ஆக போங்க ஹலோ
இன்னு ஒருன் இன்னு கொஞ்ச செகண்ட் தாங்
ஹலோ இருங்க அப்டியே லைன்லே இருங்க
அதா இன்னு கொஞ்ச சகண்ட் தா
இன்னு என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்டு ஈவ்னிங்
சிந்தாம் இப்ப இது ஆ வட்டி அமௌண் கட்டிட்டு போய் சார்ஜ் போட்ணு மொபைல் சார்ஜ் நைட்டு பேச்ணு இப்ப ரெண்டு நாள்ல முடிக்குணுமாங்க்கா முப்பது காலு
ஏங்க்கா